அவள நல்லா இருக்கு
ஆஹ் நல்லா இருக்கங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் சாப்ட்டாச்சுங்க
என்ன சாப்ட்டீங்க தோழி
ஆஹ் இது பூரிங்க தொட்டுக்க வந்து இது மசால் ஆஹ் உருளக்கெழங்கு மசால் அந்த வெச்சிருந்த
செரி
நீங்க என்ன சாப்டீங்க
நா தோச சாப்டே தோழி தோச காரச்சட்னி
செரி செரிங்க எப்டி காரச்சட் னி மட்டுமே ஓகேவா இல்ல தேங்கா சட்னியோ கூட சேர்த்து
இல்ல தேங்கா சட்னி நைட்ல செலிக்காதுன்னு சொல்லிட்டு வெரோ காரச்சட்னி மட்டு
ஹா செரி செரிங்க எங்க வீட்டுல எப்டி ரெண்டு சட்னியோ வேனுன்னு கேப்
இல்ல சாம்பார் கொஞ்சோ இருந்துச்
செரிங்க ஆஹ் ஹா ஓ கேங்க தேங்கா சட்னி மட்டோ வெச் ச்சா எதுவோ கேக்க மாட்டாங்க ஆனா கார சட்னி வெச்சா கூட தேங்கா சட்னி கேப்பாங்க ஆஹ் அப்டியே பழக்கமாயிடுச்சு உம் நீங்க இரவு உம் வேல முடியறக்குல்லா எவ்வளோ நேரம் ஆகும்
முடிஞ்சிச்சு வேல அவ்வளோதான் இன்னோ ஒரு பத்து நிமிஷோம் எல்லா அங்க ஆடு பண்ணல கிளீன் பண்டு அப்படியே அது எடுத்து வெஸ்ட்டு
செரிங்க ஓகேங்க காலையில எத்தன மணிக்கு எந்திருப்பீங்க
எந்துப்போய் வாசத்தெலிக்குனுல கோலம் போணும்
ஹும் ரெகுலராவே அத பண்ணிருவீங்க
ரெகுலரா பண்ணிடுவே ஆமா ஆஹ் போடுவே தோழி ஒரளவுக்கு போடுவேன் அவ்வளோலா ரொம்ப வராது ஆனா படிக்கும் போதல்லா கோல வீட்டுலல்லா வந்து வவ் ஸ்பைஸ் வாங்கிருக்கேன்
அது அந்த அளவு ப்ரைஸ் வாங்கிருக்கிங்க அது எப்படிங்க கோலம் வர் ராமி ருக்
ஆஹு இப்பெல்லா எல்லா மொதமாடி மொதமாடின்னு ஓக்காந்து ஓக்காந்து கோலங்க மறந்து போச்சி ஆனா இதுக்கு சுமார போட்டு விட்டுற கால ஏந்த தூக்கலக்கத்திலே
ஓ பரவாலேங்க நாங்களா கோலம் போட மாட்டோங்க வாசு ஆஹ அதாவது அத்த போடுவாங்கங்க
ஓ வேற இருக்குங்க வீட்டு்ல
ஆ அதாவது ஹஸ்பெண்ட் பாப்பாங்க அப்புறம் நா அத்த மாமா
பசங்க எத்தன பசங்க
ஒரே பொண்ணுங்க ஆஹ ஆமா தேர்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஆஹ் போயிட்டு இருக்காங்க
நீங்கன கெழந்தக்கி
ஆஹ் போய் டைம் நீங்க வந்து எயிட் டூ ஃபோர் ஆஹ் எ எட்டு மணிக்கு பஸ் ஆஹ் ஆமாங்க எட்டு மணிக்கு பஸ்ஸு அப்புறம நாலு மணிக்கு ரெ ட்டன் வந்துருவாங்க ங்க அப்புற ஆஹ் கண்டிப்பா ஆமா அஹ்
உம்
அப்புற ஸ்நாக்ஸ் எப்பிடி ஸ்நாக்ஸ் மூணு ஸ்நாக்ஸ் குடுத்து விடனுங்க
ஓ
ரெண்டு ஸ்நாக்ஸ் கம்பல்சரி
என்ன ஸ்நாக்ஸ் குடுத்திருக்கிங்க
எதாவது மெயின் பாத்தீங்கினா ஒரு ரெண்டுண்ண ஹெல்த்தியானது குடுத்து விடுவங்க அப் நட்ஸ் சுண்டல் அப்புற அஹ. ஜூஸு ஜூஸ் அந்த மாரி அப்புறவு சத்துரண்ட அப்புற பாத்தீங்கினா எதோ ஃப்ரூட்ஸ்சு இது மாரி எதாது ரெண்டு ஒரு ஹெல்த்தியான ஃப் ஃபுட்டா ரெண்டு குடுத்து விட்டுருவேன் அப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது சிப்ஸு ஆஹ் பிஸ்கட் அது மாரி ஒன்னு குடுக்
இருப்பாங்களே
ஆஹ் குடுக்க கூடாதுதாங்க ஆனா இவங்க பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கும் வேணுங்கறாங்க ஏன்னா ஸ்கூல்ல வந்து மா காலைல வந்து சாப்பறக்கு ஒரு ஸ்நாக்ஸ்சு லன்ச்சு முடிச்சுட்டு ம தியமா ஒரு ஸ்நாக்ஸுங்க
ஆஹ்ஹா
மூணு மணி போ ல அப்போ அந்த ஸ்நாக்ஸ் சப்புறக்கு ஹெல்த்தியானதா குடுத்து விட்டு ட்ரு வ பஸ்ல வந்து சாப்புறக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது சிப்ஸ்சு பிஸ்கெட் ட்டு சிப்ஸ் எல்லா பாத்தீங்கன்னா ஆ மு மோஸ்ட்லி நாங்களே போடுவோம் சிப்ஸ் எல்லா வெளில வாங்கி கூட ஏனா எங்குளுக்கு கொஞ்சு தெரிஞ்ச தோட்டமெல்லா இருக்குங்களா ஃப்ரெண்டு அப்புற ரிலேட்டிவ் அந்த மாரி இக்கிறவங்க தோட்டத்துல இந்த நேந்திர காய் இருக்குல்லங்க
அதுக்கென்ன இருக்கு நம்மக் தெர்ஞ்ச தொழிஸ் சேத்துக்கு என்ன இருக்கு நானு செல்லுதல்லாம் மோஸ் க்கே வந்து வீட்ல தா செய்வங்க நானே எது வெளியில எல்லா வாங்கி குடுக் தின்ன ரொம்ப கிடையாது செரிங்களா என்ன எதோ ஒன்னு கேட்டா கூட ஸ்வீட்டோ கீட்டோ எத்தாளு வீட்ல செஞ்சு குடுத் தா எங் எங்கவ் உக்காந்துட்டு பாப்பே ஏன்னா வலிக்கும் லகலா ஆயில் எங்கு ஒத்துக்காது கொழ்ந்தைகள் ஹெல்த் இஷ்யு வரு அதுனால வந்து நம பாத்து பாத்து பாத்து பாத்துப் பண்றது அவுனுக்கு
ஆஹ் செரி செரிங்க நாங்களு அந்த மாரிதாஸ் செய்வோ செரி முடியாத பக்ட்சத்துல வீட் லி வாங்குவாங்க பாதி நாள் வீ வீட்டுல செஞ்சாப் பாதி நாள் வெளிய வாங்கு
நா பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்
ஆஹ் கேக்குதுங்க கேக்குது கேக்குது உம் அப்டி குடுத்து விடுவோ என்னன்னா என் மூணும் மே வந்து ஹெல்த் த்தியா குடுத்து விட முடியாதுங்க ஏன்னா ஃப்ரூட்ஸ்சுன்னா காலையில மட்டும்தா சாப்புட முடியு
ஆமா இப்ப இந்த வெயில் டைம்க்கு மத்தியானத்துக்ககெல்லம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்ச மாறி
உம் ஆமாங்க அன்னைக்கெல்லாம் மாம்பலம் போட்டு கொடுத்து கொஞ்சம் பழுத்துருச்சுங்க அவங்க பத்து மணிக்கே ஒரு மாரி ரொம்ப குழ குழன்னு ஆயிரு ச்சுன்னு சொல்லி திருப்பி கொண்டு வன் விட்டாங்க அப்புறம் பப்பாளி போட்டு கொடுத்தேன் அ ப்பவும் அது ரொம்ப பழுத்துருச்சு
ஆமா ஆமாங்க அந்த மாரி பழம் கொடுக்கு கூடாது கொய்யாப்பழம் ஆப்பிள் கொஞ்ச நேரம் தாகும் ஆஹ இது இந்த மாரி கொல கொல பலது கட் பண்ணும்போத கொல கொல கொலனு இருந்தா அது கட் தாங்காது எங்களுக்கு அதுக்கு ரொம்ப இது அம் சாப் படுவாங்க அந்த மாரி இருந்த கஷ்டாயி
ஆம்மா அப்புறம் ரெகுலரா ஒரே ஃப்ரூட்டவே கொடுத் து விட முடியாது என்ன உம் மாதுளப்பலோம் அப்புறம் ஆப்பிள் இதுதான் குடுத்து விட முடியிற மாரி இருக்கும் சரி எல்லா பலமே சேக்கணும் அப்படிங்கறக்காக அது நான் கொடுத்து விட் டன் அப்புறம் இங்க இருந்து பஸ் ரொம்ப தூர டிராவல் பண்ணி போறாங்களாங்க அது அப்படியே ஆ ப்டியாடி அது ஒரு மாரி ஆயிருக்கும் போல
ஆமா தோலி நம்ம கட் பண்ணும்போது கை வச்சு கட் பண்ணிடுறோமா அப்பவே பாதிக்கெட்டு போயிட்டுயிக் கொஞ்சம் மாறிக்கும் இன்னும் கொஞ்சம் கொலகொலன்னு ஆய் அது பஸ்ல போட்டு ப ஸ்ல கொண்டு போய் மதியா ஸ்னாக்ஸ் கொடுக்கும் சாப்பாடு கெட்டு போயிடும் பசங்களுக்கு என்ன பண்ணது என்ன ஒன்னும் தெரியாம வீட்டு்ல லோன் குடுப்பா போண்ணு அங்க போய் கஷ்டப்படுதுங்க
ஆமாங்க
என்னதான் பண்றது
உம் உம் இல்ல ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கு
அப்படியாது
ஆஹ் அஹ் ஆஹ் என்னங்க
ஆஹ் எ எந்த கிராமமன்னு கேட்டன்
ஆஹ் நாங்க கிராம கிடையாதுங்க கொஞ்சம் ஒரு நகரம் மாரிதான் ரொம்ப கிராமம் இல்லாம நகரம் இல்லாம இருக்கோம் இடையில இருக்கங்க உஹம் இப்ப கொஞ்சம் அதாவது பஸ்சு ல்ல போகணும் அப்படினா கொஞ்சம் கொஞ்சம் மெயினுக்கு போகணும் ஆஹ் ஏனா உள்ள
ஆமா ஆமா தொழிசல்ல இடத்துல உள்ளலாம்
பஸ் வராது இல்லங்க நாங்க எப்பவுமே வந்து டூ வீலரு வீட்டுல எப்படியோ ஒண்ணு ரெண்டு வச்சுட்டே தான் இருப்போம் ஒண்ணு எக்ஸ்ட்ராவா ஏன்னா வெளியே போறக்காக இப்ப அவர் ஒன்னு எடுத்துட்டு போயிருவாரு அவங்க அண்ணா ஒண்ணு எடுத்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா வீட்டுல கண்டிப்பா இருக்குங்க தோழி ஹலோ ஹலோ கேக்குதுங்களா கேக்குதாங்க கேக்குதாங்க